எங்க வீட்டுக்கு ஒரு கார் வாங்கலாம் இருக்கோம் என்ன சொல்ற பீரி யா நம்ம வீட்டுக்கு கார் வாங்கலாம்னுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க என்ன கார் வாங்கனா எப்படி நல்லா இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல
உம் உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க
கரெக்டா மூணு பேர் இருக்கோங்க
ஆஹ் மூணு பேர் இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு செடான் கார் எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்
செடான் காரா
செடான்கார் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு அஞ்சு பேர் போற மாதிரி சீட்டு உங்களுக்கு புரியற மாதிரினா
செரி செரி ஆஹ்
மாடலா வரும் உம் கொஞ்சம் பாக்குறக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் அது தான் பட்ஜெட் ப்ரெண்டலியா இருக்கும்
உம் அதோட பட்ஜெட் என்னரேட்டு வருது
இப்பனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் அஞ்சு லட்சம் ரூபாயால இருந்து ஆரம்பம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வரையுமே போகும் அது நீங்க ஸ்டார்டிங் அஞ்சு லட்சம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரினா ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி எடுத்துருங்க
சேரி சேரி சேரி ஆஹ்
அந்த மாதிரி நெறைய இருக்கு ஆமா நான் உன்னிட்ட கேக்கணும்னு நினச்சன் இருந்தேன் எனக்கு ஒரு டவுட்டு் மாப்பிள்ள
சொல்லு சொல்லு சொல்லு
அ வீட்ல இருந்து வேல செய்யிறது பெஸ்ட்டா இல்ல நேரடியா ஆபீஸ்ல போய் செய்யிறது பெஸ்ட்டா அத பத்தி உன்னோட ஐடியா என்ன சொல்லு கேப்போ
வீட்ல இருந்து வேல பாக்குறது பெஸ்ட்டுன் வந்து அப்டி கெடையாது இப்ப ஆபீஸ்ல எதாவது ஒரு ஒர்க் பிராபுளம் எதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுப்பாங்க
ஆ சேரி சேரி
அப்டி இல்லாட்டி நம்ம நேர்ல போய் பாத்துக்கலா நம்மளே வந்து இது பண்ணிக்கலாமா அவ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துக்கலாமா அப்டினு கட்டொனே அவங்களே தருவாங்க இந்த மாரி நம்மளுக்கு வேல இருக்கு அப்டின்னம்னா ஒரு ஃப்ரம் ஹோம் கேட்டம்னா அவங்களே தருவாங்க அந்த மாரி வீட்ல இருந்து வேல பாக்குற மாரி அதுவும் குறிப்பிட்ட டைம் வரையுந்தா அதுக்கு மேல வந்து கம்பெனிக்குதா போய் ஆகனு
ம் எனக்கு அது தெருஞ்சுது என்னைய பொறுத் த்த வரையும் நா என்ன சொல்லுவன்னா கம்பெனிக்கு போறதா பெஸ்ட்னு எனக்கு தோணுது நண்பா
ஆமா ஆமா போது இப்ப சப்போஸ் நம்ம எதாவது ஆமா ஆமா
மோ அங்க போனாதா அவங்க என்ன வேலஸ் செய்யிறாங்க அது இல்லாம நம்மளுக்கு நறையா டவுட் டெல்லா வரும்ல அவங்கள்ட நேரடியல்லா கேட்டு தெருஞ்சுக்கலாம்ல
ம் ம்
ட்டா தப்பா நீ ஏ சொல்லு
கரெக்ட்தா கரெக்ட்தா இப்ப ஆபீஸ்க்கு போய் பா போய் பாத்தா வந்துட்டு நம்மளுக்கு டவுட்னாலு க்ளியர் பண்ணிக்கலா நம்ம சீனியர்ட்ட போய் எதாவது டவுட் கேட்டுக்கலா நம்மளுக்கு அப்டிதான எக்ஸ்பீரியன்ஸ் வரு
ஆ ஆ ஆ ஆ புருஞ்சுச்சு புருஞ்சுச்சு ஆ எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு எனக்கு அதையு கொஞ்சோ கிளியர் பண்ணு இப்போ நம்ம வேற ஊர்ல இருக்கோ அந்த ஊர் லை எல்லா எப்புடின்னா படிப்பு யாருமே எல்லா எடத்துலையுமே கொஞ்சோ இலவசமாதா குடுக்குறாங்க
ஆமா ஆமா ஆமா
டு ஏ இப்புடி வந்துட்டு இந்த தனியார் அப்டிங்குறவங்க வந்துட்டு இந்த படிப்பு வந்து வியாபாரமா செய்றாங்க இத பத்தி உன்னோட கருத்து என்ன சொல்லு
இத பத்தி பேசணுன்னா பேசிட்டே போலா நம்ம ஊர்ல அப்டி இப்டி நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியு நம்ம இந்த நாட்ல வந்துட்டு நம்ம ஊர்ல இப்டி படிப்பு வந்து காஸ் ஆக்குறாங்க என்ன மார் சொல்றீங்க ம மித்த நாட்லயெல்லா வந்துட்டு படிப்பு வந்து இலவசமாவே சொல்லி தராங்க ம் மித்த நாட்லெல்லா இலவசமா சொல்லி தரா அங்க நம்ம நாட்ல வந்து படிப்புவே காஸ் ஆக்குறாங்க
ஆ ஆ
நறையா வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு விதமா மாறு
அ அ அ அ புருஞ்சுது புருஞ்சுது எல்லா எடத்துலயு இருக்கு க்றதா ஆனா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சோ அதிகமாவே இரு ஓகே
ஆமா அது என்னமோ உண்ம தா ஆமா எல்லா பேரும் எல்லாபேருக்கும் காசாசப்பட் இருக்க எல்லா வேல பாக்கறதுதே
ம் யாரும் சொல்றதுக்கில்ல நம்ம கரெக்டா இருந்தா உண்டு ஏ
ம் ம் ஆமா
புரிஞ்சுது புரிஞ்சுது நா போன வாரோ ஒரு வெளையாடு வெளட போயிருந்தே கிரிக்கெட்டு வெளடப் போயிருந்த நண்பா
செரி
ஆ ரொம்ப நல்லாருந்துச்சு ஏ நா காலேல ஆறு மணிக்கு எனச்சு போனே
ம் விடிய காலேலியா
ஆமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வெளாண்டுட்டு வரும்போது ஒரு டீ குடிச் சோ
ம்
அதுக்கப்பறோ ஒரு முட்ட பப்சு சாப்டோ சாப்டுட்டு அப்டே வந்தோ வீட் டுக்கு ஆமா காலேல எனுச்சு ட்டு அந்த வேள வெளயடறது ரொம்ப நல்லாருக்கு நண்பா
உண்மேலே கால்ல எந்திரிச்சு வெளாண்டோம்னா நல்லாருக்கும்ல
ம் நம்ம உடம்புல இருக்ற சத்தி அதெல்லா தூண்டி வுடும் வீட்லயே ஒரு எடத்துல படுத்துட் டு இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நறைய பேர் இப்டிதா வீட்லயே படுத்துட்டு ஃபோன் பாக்கறது லேப்டாப் பாக்கறது அதுக்குள்ளயே அவுங்க அவுங்க வந்து மூங்கி விட்டாங்க புரிஞ்சிச்சா இணையதளத்திலயே அவங்க ரொம்ப வாழ்க்கைய வந்து வீண்அடிக்கிறாங்க அவங்க உடம்ப கெடுத்துக்கறாங்க
உம் உம் உம் ஆனாலா ன்க அதான் அதே எங்க வீட்லயும் சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்காத காலைல எழுந்திரிச்சு ஓடு செய்து செய்யி வாக்கிங் போ மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு வாங்க நானும் போய் இப்படியே வருவேன் அப்படியே மெல்ல
உஹம் உம்
நல்லாதான் இருக்கும் நல்லா அப்படியும் சூரிய வெளிச்சம் அப்படியே மிதமா அடிக்குமா நல்லா இருக்கும் உம்
சொல்லுங்க சொல்லுங்க
அதான் போயி இன்னைக்கு போயி என்ன செஞ்சா கறி டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு
என்னென்ன காய்கறி வாங்குனே சொல்லு கேடப்போம்
என்ன கால்க்கிலோ கேரட்டு அதுக்கப்புறம் தக்காளி கத் கத்திரிக்காய் முருங்ககாய் வெண்டைக்காய் முட்டகோசு கொடமொளகா நெல்லிக்காய்
ஹம்
இந்த நெல்லிக்கா அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கால எந்திரிச்சொன்ன போட்டு குடிக்கலாம் அப்படி தான் ஒரு பிளான போட்டு வாங்கினது எல்லாம் அதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த முட்டை கோச மட்டும் பொறிச்சு சாப்பி வீட்ல
உம்
சாம்பார் சாப்பாடு வச்சிருந்தாங்க சாப்
சாம்பார் சாப்பாடு செஞ்சுட்டீங்களா அதுவுமே நல்லா இருந்துச்சா
நல்லாதான் இருந்துச்சு எங்க அம்மா வைப்பாங்க சாம்பார் சாப்பிடடுறதுனா சூப்பரா தான் இருக்கும் நல்லா இருக்கும்
அப்படியா வேற என்ன சாப்ட்ட
சம்ம சமையலு உங்க வீட்டு சமையலு
எங்க வீட்டு சமையல்லன்னு பாத்தீன்னா எனக்கு வந்துட்டு எங்க வீட்டுல நெய் சாப்பாடுன்னு ஒன்னு வைப்பாங்க அது வச்சு புதினா சட்னி ஒண்ணு குடுப்பாங்க அ அது ரெண்டு இருந்தாலே போது வேற எது கறியெல்லா இருக்கு ஆனா கறி சாப்பிடவே தோணாது அது இருந்தா அது மட்டுமே சாப்பிட தோணு அது எப்டின்னா அது ஒரு மாரி அது நம்ம சா சாப்பிடும்போதுதா சொல்ல முடியு அது நினச்சாலே எனக்கே எச்சி உருது ஆனா அது நல்லா இருக் ஒரு நாள் நீங்க நம்ம ஊருக்கு வருவீங்கல அப்ப நா சாப்பிட வக்கிறே வாங்க
சேரி சேரி ஆ கண்டிப்பா ஆ
ஆ சொல்லுங்க
அதா ஜேன் நா முடிங்சு சாப்புட்டு அப்படியேனா சாயங்காலோ ஒரு ரவுண்ட் அடிப்போ அப்டின்னு ஒரு பிளான்ல இஸ்சு
சாயங்காலோ எப்டியு நீங்க வந்து அங்க விளையாடுற எடத்துக்குலா போவீங்களா இப்ப போயிட்டு இருக்கீங்களா
ஆமா நண்பர் சாயங்காலோ ஃபோன்னு அடிப்பாரு அடிச்சோனா அப்டியே ஒன்னா சேர்ந்து போய் நைட்டு் அப்டியே அங்கேயே வெளியில எங்கயாது சாப்ட்டுட்டு
அ
அப்படியே ஊர் சுத்திட்டு பொருமையா வீட்டுக்கு வருவோ வீட்ல இருந்தாலு என்ன ஒரே இதா இருக் இரு எங்க வீட்டுக்குள்ளயே இருற மாரி இருக்கு அதனால சேரி எங்கயா வெளில போயிட்டு
ஆ வீட்டுக்குள்ள இருஞ்சாலே அடைஞ்சு போற மாரி தா இருக்கு இனிமே வெளிய போய் நம்ம வாழ்க்கைய வெளிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தாதான தெரியு
அது எங்க வீடு ரொம்ப மோசோ பாக்கத்து கீழ என்னன்னா கெழவி இருக்கு அந்த சைடுல என்னன்னா சின்ன பிள்ளை இருக்கு ஒண்ணுமே பண்ண முடிய யாரிட்டயையு பேச முடிய மாட்டேங்குது
ஆமா நம்மளுக்கு தனியா இருக்க மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல கரெட்டா ஆ புரி்சிஞ்ச்சு இப்ப இருக்கவங்கல்லா எப்டி இருக்காங்கன்னா உ வீட்டுக்குள்ளயே இருந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆ கனவுகளுக்கு த்துக்குமே வித்தியாசோ தெரியல
ஆமா அப்படியாகி போயிருது
ஆ இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பாத்தீங்கனா ட்ரீம் மிசஸ் ரியாலிட்டி இந்த மாரிதா போய்கிட்டு இருக்கு உம் அதுதா அதுதா பாக்கணு வாழ்க்கையில எல்லாருமே இப்டியே இருக்கு இருக்காங்க போங்க நம்மதா எப்பயாவது உருப்படணு உம் வாழ்க்க தோல்விய மட்டுமே பத்துக்கிட்டு இருக்கோ இத பத்தி நீங்க என்ன நெனக்குறீங்க சொல்லுங்க
என்னத்தங்க எங்க வெளியில போனா ஃபோன் அடுச்சுடுறாங்க வீட்ல இருந்து எங்க பா தம்பி போறே அப்டின்னு வெளிலயு போக விட மாட்டறாங்க வீட்டுக்குள்ளயே இருக்க விட மாட்டேன்
ஆ இப்ப கூட எங்க வீட்ல இருந்து வரும்போது நண்பா எ நண்பரு ஒருத்தரு அவருக்கு வந்து டிரெஸ் வாங்கணும்னு கூப்ட்டாரு அவருக்கு நாளைக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு கல்யாணம் ஒன்னு இருக்கு திருமணம்
சேரி
அங்க பாத்தீங்கனா போறதுக்கு வந்துட்டு அவருக்கு ஆடை ன்னாரு நா சேரி போகலாம் என்று சொல்லியிருந்தே
உம் உம்
அப்பா கேக்குறாங்க எங்க போற யார்ட்ட சொல்லிட்டு போற ஆ என்னைய நட த்துலா தா அவுங்க என்னன்னா என்னைய பெண்ணுனு நெனச்சிட்டாங்க போல
ஊருஷ் சுத்திட்டு இருக்க அப்டின்னு கேக்குறாங்ளா உம்
எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது நண்பா
என்ன நண்பா உன்னய போய் பெண்ணுட்டா நெனச்சிட்டங்க போல வீட்ல
சைனேஸ் என்னா நண்பா விடுங்க எதுமே சொல்லல இதுதா உம்
அதனாலாதா என்ன சொல்றது இந்த மாதிரி நா வீட்ல சொல்ட்டு போயிடுறது ஆ ஆ
இப்ப எப்டின்னா இப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப அதிகமா தோணிட்டே இருக்கது என்னன்னா கவர்மெண்ட் வேல நல்லதா இல்ல வந்து ஒரு தனியார் வேலை நல்லதா இதை பத்தி உன்னோட கருத்து என்ன சொல்லி கேட்பேன்
கவர்மெண்டு வேலை உங்களால எழுத முடியும் பாஸ் ஆயிருவோம் நினைச்சிங்கனா கவர்மென்ட் வேலைக்கு போங்க
ஆஹ் செரி
அப்படி இல்லாட்டியே நம்ம ஐடி வேலைக்குத்தான் போக முடியும் அப்படி கெடையாதுங்க இப்ப உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல
ஆமா
திரும்பி போகணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல
ஆமா இருக்கு
அந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரி கலெக்டர் ஆகலாம் பாரெஸ்ட் ஆஃபீர் லாம் அப்டின் நினைச்ச்சீங்கன்னா குரூப் எக்ஸாம் எழுதுலான் கவர்மெண்ட்ல இருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு முன்ன கூடிய கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி எழுதுனாதே ஒண்டு போட்டி எல்லாம் அதிகமா இருக்கும்
அஹ் ஆஹ் அப்ப வந்து நீங்க வந்து பிரைவேட் ஜாபுக்கு வந்துட்டு அஹ் அவ்வளவு கடினமா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா
அப்படி கெடையாது இப்ப முக்கால்வாசி பேர் வந்துட்டு பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கனால வந்துட்டு இப்ப எல்லாரும் அதவே இப்ப போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சடுறாங்க
ஆஹ் செரி செரி
கவர்மெண்ட் ஜாப் யாரும் ட்ரை பண்ணாததுனால இப்ப நம்ம சப்போஸ் ட்ரை பண்ணோம்னா கொஞ்ச கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு
ஆஹ்
அத சொல்ல வரேன்ங்க அதனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் பாத்துட்டு போலாம்
உஹம் கவர்மெண்ட்டு ஜாப் ட்ரை பண்ணலாம் ஆனா அது நம்மளுக்கு கெடைக்கணும் இல்ல என்னதா இருந்தாலும் லக்ன்னனு ஒண்ணு இருக்கணும் நண்பா
ஆமா என்னதான் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் கொஞ்சம் இது வேணும் லக்கு வேணும் உம்
சொல்லிட்டே இருப்பாரு திறமைக்குதான்ங்க தேங்காய் பால் அப்படிங்கற எ
உ
அதே மாரிதா போகுது எல்லா நேரமும்ங்க நம் வாழ்க்கயு அதே மாரிதா இருக்குங்க அதனால யாரையு எதுவு சொல்றக்குல நண்பா சரி நண்பா எனக்கு வேல இருக்கு நா வைக்கிறே
உ சரி சரி பாருங்க
பாய் நண்பா
உ